மாலை வணக்கங் எ என்ன பண்றீங்க வீட்ல என்ன பண்றாங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
நா பாத்தீன்னா சாம்பார் ரசோ சாப்ட்டேன் நண்பா வீட்ல பா த்தீங்கன்னா வீடு மனைவி பாத்தீங்கன்னா வீ ட்டுக்கு கூட்டிட்டு போய் இருக்காங்க பையன் பாத்தீங்கன்னா சும்மாதா இரு
செரி செரிங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க என்ன சாப்பாடுங்க இன்னைக் என்ன சிறப்பான உணவுங்க
அதாங்க சொன்னலங்க சாம்பார் ரசம்னு
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நான் வந்து சும்மாதங்க உக்காந்துட் இருக்கேன் இங்க வந்து பாத் பாத்தீங்கன்னா உப்பு பருப்புங்க ரசங்க
உம்
அப்புறம் வேற எதுவும் இல்லைங்க சாப்பாடு உப்புருக்கு ரசம்ங்க அப்புறம் காலையில தண்ணி புடிச்சேங்க குடிச்சு போட்டு உக்கா சாப்புட்டு உக்காந்துட்டு இருக்கங்க
ஓகே ஓகேங்க இங்கயே பாத்தீங்கன்னா தண்ணி ஏழு மணி கட்ட வந்துச்சுங்க நானும் புடிச்சேன் புடிச்சு வச்சு போட்டு செடிக்குல்லாம் தண்ணி ஊத்துனங்க நேத்துதான் பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூவாய்கு பாத்தீங்கன்னா தண்ணி வாங்கிதான் ஊத்தணும் காசுக்கு ஏன்னா சின்டெக்ஸ்ட் டேங்கு தான் ஒன்னு வச்சிருக்கோம் நாணுறு நானூத்து அம்பது ரூவா நானூறு போங்க
செரிங்க பரவாலிங்க ஆஹ்
தண்ணி கொஞ்சோ நெறைய இருந்தங்காட்டி நாங்க செடிக்கு தா ஊத்தனோம்
பரவால்ல பரவால்ல நாங்க எங்க இங்க இன்னைக்கு வந்த தண்ணியே பாத்தீங்கன்னா செடிக்கு இல்லனா ஒரு பத்து பன்னெண்டு குடோமாட்டு ஊத்தனுங்க இங்க ஊத்துவெக்கிறக்கு எட இல்லைங்க அதனாலதா பாத்து பன்னெண்டு குட செடிக்கு தா உச்சுங்க இங்க வந்து தண்னி வசதியில பா பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க வரு ஒரு மண் நேர தாங்க வரு அத புடிச்ச வச்சாமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி புழைங்க்கலாங்க ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்குங்க பாத்து பாத்து செலவ இதா இருக்குங்க தண்ணி வசதில்லா இங்க கொஞ்ச கம்மிதாங்க
ஓகே ஓகேங்க இங்க தண்ணி வசதிலா இருக்குதுங்க ஆனா பாத்தீங்கன்னா தேவையான தண்ணி வந்து எடுத்துட மாட்டேங்கிறாங்க எடுத்துவுட்டாலு பாத்தீங்கன்னா நாங்க வாடகைக்கு தா இருக்கிறோ வாடக்கே இருந்தாலு பாத்தீன்னா வாடகை வீட்டுலப் பைப்பு பாத்தீன்னா அத கொஞ்ச ரெடி பண்ணனு ரெடி பண்ணா தண்ணி வரு சொல்றோ ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வீட்டுல புள்ளக்குட்டி இல்ல இல்ல ஒரு போரை போட்டுட்டா தண்ணி தண்ணியாச்சு கெடைக்குனா புள்ளக்குட்டி இல்ல நா எதுக்கு போரு போடுணும்னு கெடக்குறாங்க வாடகை மட்டு ரெண்டாயிரத்தி ஐ நூறுவா வாங்கறாங்க தண்ணி வசதி இல்ல வாடகையு குடுக்கணு நாங்க பாத்தங்கன்ன ஐநூறுவாய்க்கு தண்ணி வாங்கி ஊத்தி
அதா அதாங்க கரெக்ட்டு தாங்க நியாய இல்லிங்க ஏன்னா அவங்க வாடைக்கு இருக்கவங்க பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி வசதியில எடுத்துதா குடுக்கோணுங்க தண்ணி வசதி இருக்கோணுங்க தேவையான வசதியு பண்ணி குடுக்கோணுங்க இப்ப போர் போட்டுடறது அவங்களுக்கு என்னங்க ஆயரபோது போர் போட்டுட்டா நீங்க வெளியே எங்கேயே தண்ணி தலைவன் கெடையாது தண்ணி வசதி உங்க பாட்டக்கு போவ கொழந்த குட்டின்றதுன்னா தண்ணி நெறைய செலவாகு அதெல்லா புரிஞ்சு பாத்துட்டு அவங்களே இந்த மாரி பண்ணிருக்கணு பண்ணாம இருக்காங்கன்னா அவங்க என்ன நெனப்புல இருக்காங்கன்னு தெரியலீங்க
என்ன நெனப்புலா தெரியலீங்க அவ்வளவு காசை வச்சு என்ன பண்ண போறாங்கன் தெரியல நீங்க எப்படி உங்களுக்கு து வசதி வாயப்புலா சமூகம் பெரிய எடங்களா
அப்படிலா இல்லைங்க வசதிலா இல்லைங்க நாங்களே போட்டு கீழே தாங்க இருக்கிறோ பெருசா மிடில் கிளாஸ் தாங்க நாங்க பெரிய இதெல்லாம் இல்லைங்க இனிமேல் தாங்க சம்பாரிச்சு ஒவ்வன்னா வாங்கணுங்க எ எல்லா நெறைய அப்டின்னா யோசிச்சு வச்சிருக்கோங்க இந்த ஒரு டத்துல நெறைய பண்ணணு தொழில் பண்ணணு வீடு கட்டணு அப்படின்ல நெறைய ஆசை இருக்குது முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க கண்டிப்பா நெறைவேறுங்க நீங்க எப்படிங்க பெரிய எடங்களா இப்ப நீங்க
அப்டிலா இல்லைங்க நீங்க சொன்ன மாரி நீங்க எப்படியோ நானு அப்டிதாங்க நானே வாடக வீட்டுலதா இருக்கன்னு நா சொல்றே அப்ப நா எப்டிங்க இருப்பே
இல்லங்க இப்ப நெறைய பேர் பாத்தீங்னா வாடக வீட் இருக்குரவங்கள பாத்தீங்ன்னா சொந்த ஊர்ல அந்த எட வாங்கி வச்சிருப்பாங்க சொந்த ஊர்ல காடு தோப்புன்ருக்கு இ உழைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்னா இப்ப வாடக வீட்டுல தங்கி இருப்பாங்க நெறைய பக்க அப்படிதா நடந்துட்ருக்கு நானு சரி நீங்களு அந்த மாரிதா இருப்பிங்ளோன் நெனச்சுதாங் கேட்டங்க
இல்லல்லங்க நாங்க அப்டில்லா இல்லங்க நானு பாத்தீன்னா வீடு ஒண்ணு இருக்குங்க பூர்வீக வீடு இருக்குது ஆனா பாத்தீங்கன்னா அது வாடக்கிதா வச்சிருக்கோ வாடகைக்கு வச்சிருந்தா நாங்க வந்து இப்ப தொழிலுக்காக தா வந் டுவோ வேலை வாய்ப்புல்லா இங்க கெடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா இங்க வந்து பாத்தா வேல வாய்ப்புலா புடிக்கல நானு வேலய விட்டுட்டு ஒரு வா சும்மா உக்கா ன்ருக்கனுங்க நானு சொந்த ஊருக்கே போய் ஏதாது தொழில் பண்லாமான் இருக்கே சொந்த ஊருக்கு போனா என்ன நடக்கு தெரியலங்க ஏன்னா பாத்தீங்ன்னா கொஞ்ச சின்ன பிரச்சனைலதா வந்தே மறுபடியும் அங்க போனனா என்ன நடக்குன்னு தெரியிலங்க நீங்க எப்படிங்க உங்க சொந்தொ உள்ளலா வீடுல்லாம் இருக்கா இல்லஇத உங்க நீங்க இருக் இதுதா சொந்த ஊரா
நா இருக்குதாங்க சொந்த ஊர் தாங்க சொந்த ஊர்ல சொந்த வீடுங்க பத்துக்கு பத்னாறு தாங்க ஒரே ரூமு பெருசா எது எடோ இல்லைங்க பின்னாடி ஒரு ரெண்டு சென்டு முன்னாடி ஒரு ரெண்டு செண்டு ரெண்டு சென்ல தாங்க வீட் ருக்குது பத்துக்கு பதினாரு பத்தபடி சொல்லிக்க சொ துமில்லங் ஒண்ணுமில்லங்க காடு தோப்பு மில்லங்க சம்பாரிச்சுதாங்க இனிமேல் எல்லாமே வாங்கனும் மாருறுக்காங்க நீங்க சொந்த ஊ நல்லா அதையும் சேர் உடுங்க நீங்களும் பொழக்கிறதுக்குதா வந்துரி ங்க சல்லாம் அப்படித்தாங்க வுடுங்க இங்கேயு சொந்தமா எப்படினாவது காடு தோப்புன்னு வாங்கி எல்லா முறையும் எதோ ஒன்னு பண்லாங்க
ஓகே ஓகேங்க நீங்க எப்படிங்க சொந்த எடோ வீடு ல்லாம் வாங்கணு காடு தோப்பு ல்லாம் வாங்கணு எல்லாமே எண்ணமெல்லா ருக்குது நீங்க எப்படி வாங்கலான்னு அதுக்கான முயற்சி எப்பிடிங்க
முயற்சி வந்து பாத்தீங்னா நா இப்ப தொழில் தாங்க பண்ணலான்ட்ருக்கோ நானு தம்பியு தொழில் பண்ணி அதுல வர்ற வருமானத வச் ஒவ்வொரு இத வாங்கலா தாங்க பண்ணிட்ருக்கோ வீடு கட்டுறதாருக்கட்டு காடு தோப்பு வாங்கறதா இருக்கட்டும் ஆடு மாடு கோழி இதெல்லா வாங்கற இருக்கட்டும் எல்லாமே சொந்தமா சம்பாரிச்சுதா வாங்குறதான் முயற்சி பண்ணிட் நீங்க எந்த மாரி முயற்ச்சியெல்லா பண்ணிட்ருக்கீங்க
நானு அதே மாரி முயற்சி தாங்க அண்ண கூட சேந்து பண்லான்தாங்க பண்ணிட் ருக்கோம் இப்ப பாத்தீங்னா அண்ணன் கூட சேந்து நானு ஒரு மாடு வாங்கி அது வாங்கி பேஜ் பேஜ்ஜா வுட்றது அதுவா ருக்கலா அதுக்கப்பறமா இங்கி கோழி வாங்குறது மா ஆடு வாங்கறது எல்லாமே நாங்க பிளான் பண்ணிட்டு தாங்க இருக்கோ ஆனா அந்த பிளான் பண்றதுக்கான முதலீடு வேணும் மில்லங்க அந்த முதலீடுக் யோசிக்காம நாங்க பிளான் மட்டும் தாங்க பண்ணுவோம் ஆனா அந்த முதலீடு வேணுங்க இந்த முதலீடு எங்க இருந்து ஆரம்பிக்கு எங்கிருந்து கிடைக்கு அதை நாங்க தெரிஞ்சுகிட்டாலே அடுத்த லெவலுக்கு போயிருவோங்க ஆனா இப்போ வரைக்குமே அது தெரியலலைங்க உங்களுக்கு ஏதாச்ச ஐடியா இருக்குங்களா நீங்க கையில ஏதாச்சும் காசு வச்சிருக்கீங்களா இல்ல பெரியப்பா பெரிம்மா ஏதாச்சும் காசு கொடுப்பாங்களா இல்ல அப்பாவே காசு குடுத்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றி விடுவாங்களா இல்ல என்ன மாதிரி பண்ணலாம்னு நீங்க இருக்கீங்க
அப்படி எல்லாம் இல்லைங்க நம்மளதாங்க சொந்தமா முயற்சி பண்ண சொந்த முயற்சி பண்ணிதான் சொல்லி ஆரம்பிக்கலாம்ட்டு இருக்கங்க கொஞ்சம் கையில கொஞ்சம் இரு இருக்குதுங்க அந்த இருப்பை வச்ச ஏதாவது பண்ணலாம் தாங்க இருக்கோம் கொந்தம் மத்தபடி அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கனுலா பண்றக்குலா அந்த மாரி எல்லா ஆளுங்க இல்லைங்க உங்களுக்கு வேணா சேரி அந்த மாரி பண்றதுக்கு ஆள் இருக் காங்க எங்களுக்கு இந்த சைடுல அந்த மாரி பண்றதுக்குலா ஆள் இல்லிங்க நாங்களேதாங்க சொந்த முயற்சியிலதாங்க சம்பாரிச்சு வேற தொழில் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாரி ஏதாது பண்றதுக்லா இருக்காங்ளா ஆளுங்க
எனக்கு அது மாரிலா இருக்காங்க இருந்தாலு நாங்க வந்து யாரு கையையு எதிர்பாக்கறது இல்லைங்க நீங்க சொன்னிங்க பாத்தீங்ளா இப்ப நீங்க சொந்தமா பண்ண போறேங்றிங்க சொந்த கால்லன்னுதா நிக்க போறேங்றிங் க அதோட முதலீடு பாத்தினா பெருசுங்க அது எப்படி நீங்க எத்தனை வருஷத்துல அந்த இந்த தொழில் பண்றக்கான அமௌண்ட எடுப்பிங்க கைல
ம் சேர் சேரிங் பரவால பரவாலைங்க இவங்க நல்லபடியா எதாது தொழில் பண்ணி நல்லா முன்னேறுனா செரிங்க சொந்த ஊர்ல எதாவ்து சொந்த வீடு பெரிய வீடு இந்த மாரி எதாது இருக்குங்ளா
சொந்த வீடு அதாங்க சொன்னலங்க குருவி வீடு ஒண்ணு இருக்குங்க மத்தபடி ஒண்ணு இல்லைங்க நீங்க சொல்றிங்க பாத்திங்ளா தொழில் பண்ணணுனு அதோட வந்து அதுக்கான அமௌண்ட்டு அந்த தொழில் பண்றக்கான அமௌண்ட் டு நீங்க எப்படி எடுப்பிங்க எத்தன வருஷத்துக்குள்ள எடுத்துருவிங் க ஏனா அத எடுக்கறக்கே பாத்தினா வாழ்க்க முடிஞ்சிடுச்சிம்பிங்க தொழில் பண்ணாம போயிரு அதுங்காட்டி நீங்க லோன் போட்டு பண்ணுவிங்ளா இல்ல நீங்களே இத கஷ்டப்பட்டு சேத்தி வெச்சு எப்படி பண்ண போறிங்க அத
லோன் போட்டு தாங்க பண்ணனு இப்ப இருக்குறதுல சம்பாரிச்சு பண்றதுக்கெலா கைல எது இல்லிங்க அதனால லோன் தாங்க போட்டு சீக்கிர ஆரம்பிச்சதாங்க நல்லா சம்பாரிச்சு அத அதுக்கப்புறந்தா வேணுங்கது வீடா இருக்கட்டு காடு தோப்பா இருக்கட்டு ஆடு மாடா இருக்கட்டு வாங்கறது எல்லாமே அந்த லோன் போட்டு அதுல வர்ற வருமானத்த வெச்சு சம்பாதிச்சுதாங்க பண்ணலான்ட்டு இருக்கங்க நானு தம்பியு இப்பத்திக்கு கைல எந்த இருப்பு இல்லைங்க நீங்க சொன்ன மாரி கையில வ வருட்டு வருட்டுனு வி வெயிட் பண்ணி ட்டே இருந்தம்னாலு அது கடைசில அ காலம் முடிஞ்சு அப்புற நேரம் முடிஞ்சு எல்லாம் போயிடுங்க
கரெட்டு கரெட்டுங்க இப்ப பாத்திங்கனா நம்ம ஒரு தொழில் பண்ண போறோன் சொல்லிட்டு நம்ம எதாச்சி ஒரு காரணமா ஒரு ஒரு விஷயமா ஒரு அமௌண்ட்டே நம்ம பணமே நம்ம சேத்தி வெச்சிருந்தாலுமே அது பாத்திங்கனா இப்ப நம்ம ஒரு லட்ச சேத்தனுன் நெனச்சம்னா ஒரு லட்ச சேத்தரக்குள்ளயே பாங்கனா பத்து பிரச்சன வந்துருங்க அந்தப் பத்து பிரச்சனை அந்த காசே போயிருக் ஏ என்னாஸ் சேத்து வச்சு பண்றதுலாம் சின்ன காரிய இல்லைங்க நீங்க ஒரு வேலைக்கு போய் நீங்க சேத்தி வைக்கிறது அது வேற விசியங்க ச் ஆனா எப்படியாச்சும் ஒண்ணு சேத் து சேத்தி வச்சாலுமே அது எதோ ஒரு பிரச்சனைக்கு போயிருங்க தொழில் பண்ணுன்னனு நெனைச்சீங்கனு வைங்க யாருகிட்டயுமே சொல்ல கூடாதுங்க சீக்ரட்டாதான் பண் ணு நீங்க என்ன பண்ணாலுமே வெளிய சொல்ல கூடாதுங்க அதே மாரி இப்ப நேத் உம்
ஆமாங்க உண்மைதாங்க எதுவா இருக்கட்டுங்க ஒரு சின்னதா ஒரு நம்ம ஒரு சின்னதா ஒரு பொம்மைைய வாங்கினாலுமே சரி வீட்டுக்கு ஒரு தேவையான பொருள் வாங்னாலும் சரி நம்ம சொந்தமா ஒரு காரு பைக்கு வீட்டுக்கு தேவையானது எது வாங்குனாலும் சரி சொந்தமா தொழில் பண்றது முக்கியமா சொந்தமா தொழில் பண்றதா இருக்கட்டும் யாருகிட்டயும் எதையும் நம்ம சொல்லவும் கூடாதுங்க நம்ம வாங்க ப நமக்கு வர வருமானமா இருக்கட்டும் நமக்கு வ லாஸ் ஆகுற அமௌண்டா இருக்கட்டும் எதையுமே வெளிய யாருகிட்டையும் சொல்ல கூடாதுங்க சொல்லாம நமக் வச்சட்டு இருந்தா மட்டும்தான் தொழிலா இருக்கட்டும் இல்ல பொருளாகட்டும் அதிகரிக்குமே தவிர ஏன்னா நீங்க வெளில சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதி சொல்லுவாங்க ஒவ்வொருதங்க ஒவ்வொருமாரி கண்ணு வப்பாங்க இவன் இப்டி பண்ட்டான் அவன் அப்டி அது எதுக்குங்க தேவயில்லாம நம்மக்குள்ளயே நம்ம வஷ்சிட்டோம்னா நம்ம தொழிலா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் நமக்கு மேல வளர்ந்துகிட்டே தாங்க இருக்கும்
ஆமா ஆமாங்க பொடவைங்காரன் போன வாரத்துல வந்தானுங்க அவரும் பாத் திங்கனா சத்தியமா இதேதாங்க சொன்னாரு நீங்க உங்களுக்கான தட படுதுன்னா நீங் ங்க வெளிய யாருகிட்டயும் சொல்லாதீங்க நீங்க ஒண்ணு பண்ண போற முன்னாடியே சொல்றாங்கான்டிதான் எதுமே நடக்க மாட்டிக்குது யாருக்கிட்டயுமே சொல்லாது அவரே வந்து சொல்லிட்டு போனாருன்னா பாருங்களேன்
உலறு வாய வச்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருக்காம நான் இத பண்ண போறேன் அத பண்ண போறேன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இத பண்ணுவோம் அத பண்ணுவோம் இப்டி பண்ணுவோம் அப்டி பண்ணுவும்னு சொல்றதுனால தானங்க நெறைய இது நடக்காமையும் போயிருது அதுக்கான இது வந்து நம்ம வாயினாலே இருக்குங்க வாய நம்ம கரெக்டா வச்சுக்கிட் டம்னாலே எந்த பிரச்சனையும் வராதுங்க நம்ம வீடு தேடி
ஆமா ஆமாங்க அதுவும் கரெக்டுதாங்க நம்ம வாயி தாங்க எல்லாத்துக்கு காரணம் மூல காரணம் ஒரு சண்டை வரதா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சன நடக்குறதா இருந்தா எல்லாமே அந்த வாயி நாலதாங்க வாய நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே எல்லாமே நல்லதுங்க உடம்புக்கு உடல்நிலை நல்லா இருக்குனாலும் வாய கண்ட்ரோல் பண்ணணும் ஒருத்தவுங்க ஊட நல்லா அட்டாச்மெண்டா இருந்தாலும் வாய கண்டு பண்ணணும் எல்லாத்துக்கும் வாய்தாங்க காரணம்
ஆமாங்க அத மட்டும் நாம்ப கரெக்டா வச்சுக்கிட்டம்னா போதுங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க முக்கியமா எதையுமே யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம வச்சுக்கணுங்க அதாங்க மெயினு மத்தபடி நம்ப எது வேணா பண்ணலாங்க தொழில் பண்ணலாம் ஏதாவது பொருள் வாங்கலாம் எதாவது வீடு வாங்கலாம் காடு வாங்கலாம் இல்ல வண் டி வாங்கலா எது வேணா வாங்கலாங்க எது வாங்னாலும் நமக்குள்ளேயே வச்சுக்கறதாங்க நமக் நல்லது நெறைய பேர் பாத்தீங்கனா ஸ்டேட்டஸு ஸ்டோரின் போடுவாங்க அதுவும் அதிகமா போட கூடாதுங்க போட்டாலே ஒவ்வொருத்த ஒவ்வொரு மாரி பண்ணுவான் சில பேர் லைக் போடுறவங்கல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதுன்னு நெனச்சா லைக் போடுவான் கெட்டதும் லைஸ் லைக் போடுவான் போடாதவங்களும் நெறைய பேர் யோச்சிட்டு இருப்
உம் இப்ப இருக்கவுங்கள யாருமே நல்லா இருக்கணுன்னு நெனைக்கிறது இல்லிங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க கூடயே சுத்துவானுங்க அவனுங்களே அந்த மாரி நெனைக்க மாட்டானுங்க
ஓகே ஓகே நண்பா உ கூட பேசுன்லா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறே மீண்டும் சந்திக்க வரை உங்கள் நண்பன் நண்பா